ஹலோ
ஹலோ கேக்குதாக்கா கிளியரா
ஆ கேக்குதுமா கேக்து சொல்லுமா என்ன பண்றீங்க ம் ஆமா இல்லங்க நாங்கல்லா சாப்பிட்டோ
என்ன பண்றா அப்டியா ரித்திகா சாப்டலா பசங்க
அதான்தா அப்போ அந்தமா ஊத்தினுக்கிறாங்க தோச ஊத்தி பாஸ்தா போட்டு என்னத்தயோ செய்து
செய்ராலா செரி செரி ஓகே டெய்லியு தோச கார சட்னி சாப்ட்டோ ஆவரு அவங்க அம்மாகிட்ட ஃபோன் பேசின் இருக்காரு
ம் ம்
பேசுறாங்க பேசுறாங்க பேசினேருக்காங்க என்ன பேசுறாங்க தெர்ல அவங்க தம்பிக்கு வேற பொண்ணு பாக்கறாங்க சொன்னனா உங்குளுக்கு து
ம் என்னாடி அவ்ளோ சீக்கிரோ
ஆ கேட்டா வந்து இதன்னா சிம்பிளா முடிச்சவாங்கா எ மாமனார் சொ சொல்ராரு இப்ப பாக்க ஆரம்பிச்டாங் எனா அவனுக் இருவத் ஏழு வைஸ் சாவுதிலமா அப்டின்றாரு எ மச்சன்ட்ட கேட்டே என்னடா உனக்கு ஓகேவா பாக்குறாங்கன் சொல்றாங்களே அப் ப்டினா நா எதுமே சொல்லங்க அவங்களா பாக்குறாங்க ஆ வுன்னு எனக்கு ஒரு வருஷோ டைம் வேணுன் கேட்ருகே ஒரு வருஷோ அர வருஷோ டைம் வேணுன் கேட்டிருக்கே ஆனா வயசாகுது இருபத்தேழு வயசு ஆகுது ஏன்னா அங்க பெரியப்பா பசங்களா பாவோ இன்னு பொண்ணே ரெண்டு பேருக்கு பெர் பெரிய பே கல்யாம் பண்ணிக்கிறேனு சொல்லும் போது பொண்ணு கெடைக்கமாட்டது வேனான்னவுங்க் பொண்ணு கெடைக்குது அவனுக்காக ரெண்ட் டாவது அத் லாயர் அவரு வெயிட் பண்றாரு அத பாத்தட்டு சி சீக்கிரோ முடிச்சணுன்ட்டு அவுங் வீட் எதிர்கவே ஒரு பொண்ணு இருக்கா கேட்டாங்க அது அவுங் கு செட் ஆகலையா பேருக் நேத்து வீட்டுக்கே போயி பாத்துட்டு வந்திருக்காங்களா பொண்ண போய் பாத்துட்டு வந்திருக்காங்களா நாளைக்குனா அவுங்களு டைம் கேட்ருக்காங்க ரெண்ட் நாள் டைம் கேட்ருக்காங்களா நாளைக்குதா என்ன ஏதுன் தெரியுமா அப்டின் சொல்றாரு எங் ஃபோன் பண்ணாரு இன்னா இப்போ பேர்க்கு தா கல்யாணம் பண்ணீங்க அதுக் இப்போ காஸ் லா அரேஞ்ச் பண்ணுல்ல அப்டின்னா அதெல்லா பண்ணிட்லாமா சிம்பிளா முச்சு திருச்செந்தூர் கோவில்லலோய் கல்யாணம் பண்ட்டு கூட்டு வந்துருவோ அவ்ளோதாம்மா ரொம்ப ரொம்ப பண்ண மாட்டமா உங்களுக் பண்ண மாட் ட்டமா அப்டின்
உங்குளுக்லா பண்ண மாரி அப்டி மூஞ்சு மேல குத்துவே உங்குளுக்குலா பண்ண மாரி ம்
என்னாதா ஸ் ஒன்னு நெனச்சே அதுக்கே அதுக்கே ஏல்லட்ச ரூவா செலவு ஆயிச்சுங்கறாரு அவுரு எங் மாம் ஆ அதெல்லா மோய் காசுல்லா வந்து போக மீதி பேலன்ஸ் இருக்கு ஆ அதுதா அத என்ன பண்ணாருன் தெர்ல
பண்ணா நமக்கே வந்து ஏழு லட்சோ ஆச் அய்யோ என்னவோ போடியம்மா என்ன தா சொல்றது
அவரு சாப்பாட்டுக்கே நெறைய செலவு பண்ட்டாரு போல இன்னிக் கல்யாண்த்துக்
அதா சாப்பாடு போட்றது எவ்ளோ ஆச்சு மொத்தோ ஊருக்கே போட்டாங்கா
ப அது எங் இருக்குன் தெர்ல அதா அந்த இருட்டு எங்க வெச்சிருக்கன் தெர்ல காணமே கால்ல பாத்தே பாத்தேன்க்கா இருக்குக்கா நா அன்னைக்கே பார்த்தே நானு மறந்துட்டே நானு அன்னைக்கே பார்த்து அம்மா த்தங்க அம்மாவு பார்த்துருக்காங்க ந அம்மட காமிக்கல காமிக்கா எல்லா சொல்லுவாங்க நினைச்சு போறாங்கு சொல்லுவா காமிக்கல அவதான் எங்க அம்மா பேக்ல எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் வச்ச வீடுல வச்ச செ அது எங்க இருக்குன்னு தெரியல உம் சேரி மா பாக்லாம் இந்த மாரி லிஸ்ட் வந்து இ ரெண்டாவது டைம் போட்டு சாமி யாரான்னு பாக்கும் நானு நான் கேடப்பே லிஸ்டு போட்டீங்களா லிட் போட்டிங்களா அப்டின்னு கேப்பே கண்டிப்பா நானு நா அப்ரோ கேட்டேன் இல்லப்பா கடன் இருக்கே அ கடன் லா இருக்குன்னு சொன்னீங்க ப்பா எப்டி பண்றீங்க என்ன சொல்லி கே ட இல்லமா சிம்பிளா பண்ணிப்போம்மா கோயில திருச்சந்தூர் கோயில போய் கல்யணம் முடிச்சிருவோம் அவ்ளோதா அப்டின்றாரு நீங்க வந்து மண்டப இல்ல அதுல வந்து நிக்க வச்சு அங்கேயே சாப்பாடு போட்டுருவே அப்டின்னு நா சொல்றே அதாவது எல்லா கீழே மட்டும் சா கீழே மட்டும் இது ரெண்டுக்கு எடுத் கீழ கீழே தனியே ரெண்டுக்கு எடுப்போ
அதே தான உனக்கும் பண்ணாங்க அதுக்கு தான ஏழு லட்சம் ரூபா ஆச்சு
அது வந்து மேல கல்யணம் பண்ணாங்க மேல கல்யணதில சாப்பாடு போட்டாங்க இங்க அங்க வந்து திருச்சந்தூ கல்யாணம் சாப்பாடு கீழே போடுவாங்களா கோவில்ல என்ன கதன்னு எனக்கே தெர்ல ரெண்டு லட்ச ரூபாய்ல ரெண்டு மூண லட்ச ருபாய்ல முச்சருவோமா அப்டிங்றாரு சேரி பாருப்பா உங்க விருப்போ பண்ணா பா கல்யாண பண்ணா பண்ணலாமா வருக்குன்னு கேக்குறாரு என்கிட்ட எது கேக்குறீங்க அது உங்க விருப் ப தான அப்டின்னே சந்தோஷ்ட ஃபஸ்ட் கேளுங்க எதுருந்தாலு அப்டினு சொன்னே ஆ அவ சரிதமா சொல்றா அப்டின்றாரு நா எ மாமியாரு அதுக்கப்றோ வந்து இவங்ட்ட கேட்டா நா எதுமே சொல்லமா அவங்களா பாக்குறாங்கன்றாங்க மச்சின சரி கல்யாணம் பண்னா அக்கப்றோ ஒண்ணா வீட்லருப்பிங்ளா அப்டின்னு கேக்குறாரு ஆ நா இருக்க மா எ மாமனாரு கல்யாண பண்ட்டா நாலு பேரு ஒரே வீட்ல இருப்பீங்களா அப்டினு சரி நா இருக் ஆமா நாலு பேர் ஒரே வீட்ல இருப்பீங்ளா அப்டினு கேக்குறாரு
செம்ம சூப்பரு ஆ
நா இருக்க மாட்டே அ துலா முடியாது அப்டினா சொல்ல முடியு நானு ஆ அதல்லா இருப்போ அப்டின்ட்ட நானு ஏன்னாவபோதுன்னு தெர்ல அவங்க ஊருக்கு வரதுக்கு பிளான் பிளான் போட்றாங்கக்கா நாலு பேர் நாங்க நா நானு கார்த்திக்கு ஊருக்கு போயனு அங்க அவ என்ன சொல்டாங்கன்னா ஊருக்கு வந்துருங்க என் மாமியார் அடிப்பட் டாங்க அப்டியே ஊர்ல இருக்கு போதே அடி போட்டாங்க என்னன்னா ஊருக்கு வந்துறே இங்கயே இருங்க எனக்கு வந்து முடியல அவ கு முடியல நீங்க இத பஸ் ங்க இருந்தாங்கன்னா கடைய மூணு பேர் இருந்து கடையை பாத்துப்பாங்க அங்க நெறைய ஆர்டர்ல்லா வருதாட் கல்யாண ஆர்டர்லா கடைக்கெல்லா வந்து குடுக்குறாங்க போல ச மளிக சாமான்லா வாங்கறதுக்கு
உம் அதுக்கென்னத்துக்கு இவ்ளோ படிக்க வைக்கணுண்டி படிக்க வைக்காமே மளி க கடைலயே உக்கார வச்சிருந்தருக்கலால
இங்கயே இல்ல ஹா அங்க சோ பண்ணி பெரிய கம்பெனி அங்க நல்லா அங்க ஸ்டாட் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க போல எதோ ஒரு எடத் துல எதோ ஒரு ஊர்ல ஆரம்பிச்சிருக்காங்களா சோஹோ ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டாடிங்கே நாப் ப்பது கிட்ட ஸ்டாடிங் நாப்பது அம்பது சேலரி வருதா அங்க எ ஆ எங்க லாயர் ருக்கார்ல அவர் சொன்னாரு நல்ல கம்பெனிதா அதா ஆங்கதா ஆரம்பிச் சிட்டாங்க அப்டினு அ அவுரு சொன்னாரு லாயா அவுரு ராஜா
ஏ தங்கச்சி ஊருக்கு போறியா
அதா நா சொ அ அ இன்னொரு என்ன எங் மாம்னார் இன்ன சொன்னார்ன்னா சந்தோ கல்யாண முடிஞ் எனக்கொரு ஆசமா அவுர் கல்யாண முடிஸ்ட்டா நாள பின்ன இங்க வந்துடுங்க அந்த வீட வித்துட்டு நா இருக்க வீட்லே மேல வீடு கட் டி நீங்க மேல இருந்துக்கோங்க சந்தோஷு கல்யாண பண்ற அந்த பொண்ணு கீழ இருந்துன் நீங்க மேல இருந்துக்கோங்க உங்களுக் சேத்தே உங்களுக் எப்டி வேணுமா அது ரூம் மாரி கட்டிக் மேல இருந்து மேல கட்டிக்கோங்க உங்களுக் சேத்து எங்களுக்கு எப்டி செட்டாவு அந்மாரி ரூம் மேல கட்டிக்கோங்க அப்டிங்குறாரு அ கீழ நாங்க இருந்துக்குறோ நாங்க நால் பேர் நீங்க ரெண்டு பேரு மேல இருந்துக்கோங்க உங்களுக்கு கொழந்ததா சோ அத்னால மேல இருந்துக்கோங் கீழ நாங்க இருந்துக்குறோ அப்டின்றாரு செரி அதா அவுங்க என்னடா அதா நா சொன்னே எங்க வீட்டுக்கார் இன்னப்பா உங் வீட்டுக்கு உங்க அப்பா இப்டி அடி போட்றாரு இன்னா அப்டினு அதெலா நா போ மாட்டே போறதா இருந்தாலு ஒர் ரெண்டு மூணு வருஷோ எப்டி இக்குன் பாத்துட்டு ஒரு அஞ்சு வஷ் ஷோ இங்கதா இருப்ப அதுக்கப்பறோதா நா அதுக்கப்புறோதா முடிவு பண்வே இப்போ போற ஐடியாவே இல்லங்கறாரு ரூம் குடுக்லா போறதா இந்தா அக்ச்லா தம்பி ஆ சந்தோஷ்தா சொல்லிர்க்கா போல நீ ஊருக்கு போங்க நா வரே அவுங்களுக் என்னன்னா சந்தோஷ் ஊர்லியே வெச்சுக்கிணு ஆச ஊர்ல இருக்கனு ஆனா சந்தோஷ் க்கு ஆனா சென்னைக்கு வரனுன்ற மாரி ஐடியா இருக்குன்னு நெனை ஐடியா இருக்குன் சொல்றானா பாப்போமா எப்புடீன்ட்டு
அவன் என்னப்பா வேல பாக்குறா ஆக்சுவலா
அவனு இதே மேரிதாங்க்கா அ வேவ் நைட் ஷிஃப்ட்தா போறாங்க ஆனா வந் சைபர் கிரைம் பட்ச்சிட்ருக்காங்க சைட் பை சைபர் கிரைம்க்கு பட்ச்சுட்ருக்காங்க சோ அது த அது
த பச்சிக்குனு ஊர்ல போயாடி உக்கானு கிடப்பாங்க அப்
ஆ அதா நா சொன்னே அவுங்கப் பா இல்லப்பா இன்னு ஒரு செகெண்டா படிச்சுட்ருக்கார் சைபர் கிரைம் படிச்சுட்ருக்காருப்பா இங்கதா நல்ல வேல கெடைக்குதே அப்டீனா இங்கயு இருக்குமா வேல இருக்குமா இங்யு கம்பென்லா ஸ்டாட் பண்றாங்க இங்கியு இருக்குமா அ ப்டின்றாரு சேரி ஓ
மதுர அந்த மாரி மெயின் ஏரியாக்கு வந்துலால டூ அவர்ஸ் தான ஜேனி ஆகு கால்ல புடிச்சாக்கா வந்துட்டு போற மாரி இருக்கு அதனால அவுங்க அந்த மாரி எதிர்
ஆமா இங்க மெயின் சிட்டி நெறைய இருக்கு திருநெல்வேல்ல நெறைய அ
பாரு இது ஒண்ணு இதுவு கெடையாது என்னா அங்க போனா நீ உனுக்கு நீ கொஞ்சோ செட்டில்டு ஆனதா நீ அங்க போய் தல நிமிர்ந்து இருக்க முடியு அது ஒண்ணு இருக்குது ஓகேவா நீங்க தான ஒரு வகையில நீ செட்டில்டாகணு ஊருக்கு போறது ஒன்னும் பெரிய ப்ரச்சனை கெடையாது போய் இருக்கலா இது பண்ணிக்கலா ஆனா அதுக்கேத்த மாரி நீயு கொஞ்சோ செட்டில் ஆனா மட்டுந்தா அங்க போய் இருக்க முடியு
ஆமா புரியுது நானு ஒரு அளவுக்கு இது பண்ணாதா
அதுனாலதா நம்ம ஒண்ணு இல்லாம போய் உக்காந்தோன்னு வச்சுக்கோங்க அவுங்கவுங்க ஏச்சிக்கு பேச்சுக்கு வாங்கறதுக்கு தா கரெக்ட்
ஐயோ கண்டிப்பா இப்ப நம்போ நா எங்க வந்து எதோ எங்க இஷ்டத்துக்கு நாங்க இருக்கோ எதோ பண்றோன் வச்சுக்கோங்க போனவே அங்க போனா அவுங்க சொல்றதுதா சரி அவுங்க நல்ல விதமா சொல்லுவாங்க அதே செய்யுமானுவாங்க இப்ப நா செரி செய் மூஞ்ச காட்டுவே என்ன மூஞ்சிய கா அவன்ட மூஞ்சிய காட்டுவேன்லா வந்து செரி ஓகே என்ன பண்றேதுன் போய்டுவே ஆ எங்க வீட்டுக்காரர் ப்டி கெடையாது முடியாதுன்னா பண்ண முடியாதா பண்ண முடியும் மூஞ்சுல அடுச்சமார் சொல்ட்டு போயினே இருந்துருவாரு அவரு வேண்டான்னா வேண்டான் நிப்பாரு அது நா என்ன பண்றது அது எப்டி என்னதா கேப்பாங்க
த்துலா நெறையா வரு அவுங்க அவுங்களுக்கு தனியா நீங்க தனித்தனியா இருந்தீங்கன்னா யாருக்கு எந்த ப்ரச்சன கெடையாது அது ஸ்டார்டிங்லே நீங்க அந்த மாரி இருந்துக்னு ஆனா ஒன்னொன்னுத்துக்கு ஒன்ன ஒன்னுந்துக்குள்ளு ஒன்னு ஒன்னா அவுங்களை கன்சல்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி நம்ம கேட்டோன்னா தா அத வேற மாரிதா போகு
ஆ இல்லக்கா அங்க போன்னுன் வச்சுக்கோங்களே இப்ப நாங்க தனிம் தனிப்பட்ட மொறையில கன்சல்ட் பண்ற மாரிதா அவுங்க நாங்க தனிப்பட்ட மொறையில முடிவு எடுக்
முடிவு எடுக்க முடியாது அது தெரியு நம்ம பெரியவங்க கூட இருக்கும் போது அங்க கன்சல்ட் பண்ணிதா ஆகணு ஒரு வார்த்த சொல்லலையான்னு ஆகு
கண்டிப்பா ஆங்க எ வந்து எ மாமானார்ட்ட கூட சொல்ல முடியாது நீ ஒரு வாட்டி பெரியப்பாட்ட கேட்டுக்கோப்பா சஜெஷன் அவர் சொல்லுவாருப்பா ஒரு வார்த்த உங்க பெரிய அண்ணேகிட்டே கேட்டுக்கோப்பா ஐயோ இப்போ ஒரு ப்ரச்சன நடந்தது சின்ன ப்ரச்சனதானீக்கா எங்க அம்மா அம்மா வீட்ல இருந்து எல்லா போன வரோ நான் னு என்ன ஆச்சுன்னா எங்க அவுங்க காத்து கூட அத்த பையே ரூபன்னு ஒரு பையே வருவா இன்னிக்கு அங்க தா போனோ ரூபா எப்பவுமே வருவா நா தா கூப்ட்டே வாடா நைட்ல அவன் சாப்புட மாட்டா இல்லைன்னா அப்டியே பட்த் தூங்கிடுவா நைட்ல ஆனா அ செஞ்சே கொஞ்ச சாப்ட்டு போடா நாந்தா கூப்புடுவே என்னாச்சு ஒரு வாரமா இல்லன்றதுனால என்னன்னா பக்கத்துல ஒரு அக்கா இருப்பாங்கல்ல முக் து மாட்டிகிட்டு அவுங்க எ ப்ளாட்டுக்கு பின்னாடி தண்ணி அந் டிரைனேஜ் தண்ணி வெள்ல வந்துட்டே இருக்கு அதுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாரி இருக்கு நீங்க சொல்லுங்கன்ட்டு ஏ மாமனார் வாய் சும்மா இல்லாம கேட்ருக்காரு இந்த மாரி பக் மித்த பசங்க எப்டி இருக்காங்க அப்டின்னு அ இல்ல நல்ல ஒண்ணுந் தெரியாது இங்க நல்லா இருக்காங்க அப்டின் சொல்ட்டு போயிருக்கணு அத விட்டுட்டு அ அர்னி இங்க இல்ல அர்னி அவுங்க அம்மா கிட்ட இருக்காங்க ஆ ரூபா தா வந்து வந்து போறா அடிக்கடி அப்டின்ற மாரி சொல்ட் ட்டாங்க என மாமனாருக்கு என்ன எ நீ சொல்லு அவனுக்கு நல்லாதா சொல்ட்டு போனா தெரியாது சொல்ட்டு போய்ர்ணு அவுங்க வரவே மாட்டாங்க்கா வீட்டுக் எதுனா ஒன்னுனா கதவ தட்டுவாங்க கார்த்தி இருக்கானான் கேபாபாங்க இருக்காங்கன்னா அவுங்கட்ட பேஸ் ச்சு போவாங்க இது ரொம்ப பேச மாட்டாங்க இல்லன்னா என்ட தென் என்ன விஷயோ சொல்லுங்க நான அத சொல்றேன்னா அப்பதா சொல்லுவாங்க இத் மாரி பார்க்கிங்ள வண்டி விட்ருக்காங்க இந்த மாரி தயசனி இருக்கு அவுங்க அப்பாட சொல்லணு அப்டின் சொல்லு சொல்லிடு சொல்லிட்டுவான்னா அன்
அப்டின்னாலு உங்க வீட்டுக்காரு இருக்கதான செய்வாரு வீட்ல
ப்டி தா இருக்காரு ரூபாவு இருப்பாங்க எல்லா அடிச்சிகிட்டா நா அங்க ரூபா வர்றதுனால தான் எனக்கு கம்பர்டபிளா இல்ல நா அம்மா வீட்ல இருக்கன் நினச்சு ச்சிகிட்டாங்க ஏ மாமனார் என்ன பண்ணிருக்காருனா அட்வகேட் இருக்கார் ல்ல அவரு ராஜா அவருகிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிப்பா சொல்றாங்கன்னு சொல்லி சித்தப்பா அவுங்க ரெண்டு பேருக்குல்ல பர்ஸ்னல் நா இன்வால்வ் ஆக முடியாது நா எதாவது சொல்ல முடியாது அது அவுங்க பர்சன் அவுங்க பாத்துப்பாங்க நீங்க எதா இது பண்ணிக்காதீங்கன்னு நேக்காரு அமைதியா வீட்ல இருக்கணும்ல்ல இங்க செல்வம் இருக்காங்களா அவுங் ராஜா சொல்லியிருக்காரு என்னன்னா அவுங்க பேரு பர்ஸ் னல் சித்தப்பா நம்ப இன்வால்வ் பண்ணக் கூடாது அத அவுங்க பாத்துப்பாங்க அதெல்ல ஒன்னும் இல்ல அப்டின்னு ஐ ஏன் மாமனாரு இப்டி சொன்னோன்னே செல்வம் இங்க இருக்காருல இன்னொருத்தரு செல்வன் ஆரோகிட்ட சொல்லியிருக்காரு சொல்லி இந்த மாரி வந்து ஆ இந்த மாரி சொல்றாங்கப்பா கொஞ்சம் பாத்துக்கப்பா என்னன்னு பாருப்பா அப்டின் உடனே அவன் வந்து சண்ட போட்டு நீ ஏன் என்ன வச்சுன்ட் இருக் சைங்க எங்க வீட்டுக்கு அனுப்பவே மாட்டுற க அனுப்பவே மாட்ற அ எங் கூட யாரு வரமாட்றாங்க இப்படி சும்மா சண்ட எனக்கு உன்னதா உங்கிட்டதா எல்லா பேசுறாங்க பண்றாங்க வெளில போறீங்க வரீங்க எங்கிட்ட வந்து பண்ண மாட்டேங்க யார் கூப்பிட மாட் நீங்க எதுவு செய்ய மாட்டறீங்க அப்டி சண்ட போட்டு கூப்டு போயிட்டா அது அப்றோ ரூபாகிட்ட சொல்லிருக்கா இந்த மாரி வந்து பக்கத்து வீட்ல இருக்குறவங்க சொல்றாங்க நீ போவா பிரச்சன இல்ல ஆனாலு அங்கேயே இருக்காத ஒரு பன்னெண்டு பத்து மணிக்கு எல்லா வந்துரு பதினோரு மணிக் லா பண் உக்காந்தே இருக்காத அப்டின் அப்
இதுக்கே அந்த பொம்
தேவல்லாத பிரச்சன தேவல் அந்த அந்த லேடியால இ்வ்லோ பிரச்சனை அந்த பைய இன்ன பண்ண அந்த பைய வராம போற எதுமே அவா அத சாப்டுவங்க்கா சாப்ட்டு போவா அவ அந்த அண்ணா